ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா நல்லா இருக்குதுங்க நீங் நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்குற மேடம்
அ எப்டி இருக்குறீங்க அ
என்ன பண்ணிட்ருக்குறீங்க
நா ஹவுஸ் ஒய்ஃபா தா இருக்கேங்க நீங்க
நா வந்து ஹோட்டல்ல இருக்க மேடோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்க மேடம்
ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கீங்ளா
ஆமா மேடம்
பரவால்லைங்களே எ எப்டி நீங்க டிஃப்ரென்ட்டா யோஸ்ச்சீங்க
எப்டி மேடம்
ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுக்கணுன் எப்டி யோஸ்ச்சிங்கன் கேட்ட
இல்ல இல்ல நா ஏற்குனவே சென்னை சரவணபவன்ல தா ஒர்க் பண்ணிட்ருந்த
செரிங்க
செரி ஊருக்கு இப்போ தீபாவளிக் முடிஞ்சது அ இப்ப ஒரு கொரோனா வரும் போது நா தெ வெளிநாட்ல இருந்தே
செரிங்க
அப்டியே அத முடிச்ட்டு நேரா இங்க வந்த இங்க வீட்ல ப அப்டியேந்து இங்க பக்கத்துலயே திருச்சிலயே அப்டி ஓட் ஆமா அதனால இப்ப இங்கே வந் து ஒரு மூணு நால் வருஷமா ஹோட்டல் ஃபீல்ட்ல இருக்க
அப்டிங்ளா செரி செரிங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுனா எல்லா ஓ ஓவரால பாத்துக்கறதா நீ அரௌன்
மருந்தடிக்க பண வேனு ஆமா அப்றோ சட்டிக்கிட்டு வேனு ஒரத்துக்கு பணோ வாங்குன அதுக்காசு குடுக்கணு
உங்களுக்கு மேரேஜ் ஆயிட்ச்சுங்களா
ஆ அது அறுவது எலுவது பேரு எம்பத்தேழு பேருக்றாங்க எம்பத்தேழு பேர வச்சிட்டு மெயின்டன் பண்ணிட்டுக்க இப்பெல்லா என்னால இன்ஸ்ட்டாகிராம்ல பேச முடிது புரிதா இருக்க பணோ செர் இது என்னங்க மேடம்
மேரேஜ் ஆயிட்ச்சிங்ளா
ஆ மேரேஜ் ஆயிட்ச்சு மேடம்
செரி செரிங்க பசங்க
பொண்ணு ஒண்ணு பைய ஒண்ணு பொண்ணு டென்த்து படிக்குது பைய எயி்த் படிக்கிறாப்ல ஆமா இன்னொரு ஆமா வொய்ப்பு ஹவுஸ் வொய்பா இரு கிராங்க
செரி செரிங்க
காலையில புயல் ஆ அ வீட்டுக்கர நீங்க கல்யாண பண்ட்டீங்ளா
ஆ நா ஹவுஸ் ஒய்பா தா இருக்கங்க ஹவுஸ் ஒய்ப்பு பொண்ணு ஒண்ணு எனக்கு பைய ஒண்ணு தா பொண்ணு சிக்ஸ்த்து படிக்கிறா பைய வந்து ஃபோர்த்து படிக்கிறாங்க
ஹவுஸ் ஒய்யமா வீட்டுக்கார் என்ன பண்றாரு
அவரு சேலரிடு தாங்க ஆ ஒரு ஃபினான்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்ருக்காரு
ப்ளாஸ் கம்பெனி ஓகே ஓக் ஓகே ஓகே ஓகே ஆ கரெக்சன்ல இருக்காரு ஓகே ஓகே ஓகே காலையில சாப்ட்டிங்ளா
ஆ சாப்ட்டாச்சிங்க சாப்ட்டு காலைல சாப் பாடு வந்து தோச தாங்க தோச அப்புறோ கொழந்தைங்களுக் கு வந்து கேரட் சாப்பாடு செஞ்சி குடுத்துட்ட
ஓகே ஓகே வீட்டுக்கார்லா சாப்ட்டு போய்ட்டாருங்ளா வேலைக்கு
ஆ அவரு கெளம்பிட்டாருங்க மதியோ வருவாரு அது மட்டு கொஞ்சோ அதாவத் பொரியில் மட்டு பண்ணணு நீங்க அங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ங்கிறனால நீங்க உங்களுக் அங்கேயே சாப்பாடு குடுத்துருவாங்ளா
இல்ல இல்ல நா மா காலையிட்ட வீடு ஒன்னு வராது ஒரு மணிக்கு தா டூட்டிக்கே போவ
அப்டிங்
ஆமா அது வர வீட்லதா ஆ ம காலை டிப்பன் வீட்ல தோச சாப்ட்டு வீட்ல தோச டிபனு தா நம்போ மதியானோ நாலு மணிக்கு சாப்பாடு சாப்ட்ருவோ
ளா எங்க வீட்லேயே சாப்ட்ருக்கிங்ளா வந் து இல்ல ஹோட்டல்ல சாப்ட்ருவாங்ளா ஹோட்டலே சாப்ட்டுக்குவீங்க ஆ
நைட்டு பத்திர பதினோரு மணிக்கு ஹோட்டல்ல சாப்ட்டுருவோ
ஆ அவ அவ பதனொன்
பன்னண்டு மணி வரையு இருக்கு
பன்னெண்டு மணி வரைக் இருக்கு ஓகே ஓகே ஓ நீங்க லேட்டா போறதுனால அப்ப தா கொஞ்சோ உங்க பார்ட்டிஸ்லா வருவாங்க அப்டினு அ
க்ளோஸ் பன்னிருவோ உள்ள போறவங் கி ச்சன்ல போனாங்ல அவுங்க வேல செய்யறதுபூரா எல்லா சரி பண்ணி எல்லா ரெடி பண்ணி வெச் அடுத்த நாள் காலையில வந்து வேலைக்கு ஒர்க் பண்னுமுல்ல
அ நீங்க சமைப்பீங்ளா
எல்லா வேலையு தெரியு
அப்படியா
இல்ல வெ நான்வெஜ்ஜூ தெரியு வெஜிடேரியனு தெரியு
அ உங்க ஹோட்டல்ல எது நல்லா போகோ
நம்மளது இப்ப இருக்குறது வெஜிடேரியன் ஹோட்டல்லு
வெஜிடேரியன் ஹோட்டல்லா
உங்ககிட்ட ஒரு சின்ன டிப்ஸு கேக்லாமா
சொல்லுங்க
நம்ம இந்த காளான் வந்து சில்லி பொறிக்கிறோமுல்ல
ஸ்ரூம் அது ஒ மஸ்ரூம் சிக்ஸ்டிஃபைவ்
அ ஆமா அது நா வந்து என்ன போட்டு பிடிச்சாலு அந்த
என்ன இழுக்குது நீங்க என்னென்ன போடுவீங்க மிக்ஸ் பண்ணுவீங்க
நா வந்து மா மெளகா
ஓகே ஓகே
போட்டு அப்புறோ கான்ஃப்ளார் மாவு அரிசி மாவு போடுவே
ஓகே ஆமா அ அ எ எலும்ச்ச்ம்பழோலா நாங்க போடவே மாட்டோ சொல்ல போன நாங்க வந்து அ கலரு பொடியே போட மாட்டோ கே கேசரி பவ்டே போட மாட்டோ நாங்க வந்து காஷ்மீரி பொடி போடுவோ
செரிங்க
கான் கான்ஃப்ளவரு போடுவோ மைதால்லா மைதா வந்து லைட்டா தா யூஸ் பண்ணணு இப்போ ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்டினா மைதாலா லைட்டா தா யூஸ் பண்ணோ ஏன்னா அது ஒ பிசு பிசு ஒட்டுறதுக்கு நல்ல ஒ பல பச மாரி புடிச்சுக்கிறதுக்காக
அ அ
அப்புற காஷ்மீரி பொடி மல்லித்தூளு மெளகாத் மெளகாத்தூளு லைட்டா போட்டுக்வோ மெள அதா காஷ்மீரி பொடியு போட்டுக்குனு இந்த மெளக த்தூளு போட்டுக்குனு அப்போ கொஞ்சோ காரக்கோ நம் ஆமா அப்புற இஞ்சி பூண்டு பேஸ்ட்லா போட்டுக்லா
செரிங்க
இஞ்சு பூண்டெல்லா பேஸ்ட்டு போட்டு எல்லா மிஸ் பண்ணிக்கிணு லைட்டா எல்லா மிஸ் பண்ணி கொஞ்சமா வெச்சுக்கினு அத பாத்தினா கலரு காஷ்மீரி பொடி போடும் போது ரெட் கலரா வந்துரு
ம்
நம்ம கேசரி பவுடரு போட்டீங்கன்னா கேசரி பவுடர் போட்டோம்னா நமக்கு வந்து ஒடம்புக்கு ஒத்து வராது
இல்ல ஆமா ஆமா இல்ல அது நா போட மாட்டே அ கேசரி பவுட்ரு போட மாட் ட நானு நம்ம வெளியில சிக்ஸ்டி ஃபைவ் மசாலானே விக்
அது தெரியு நீங்க அது போ போட தேவல்ல நீங்க காஷ்மீரி பொடி போ போ போட்டு பாருங்க காஷ்மீரி மெளகாதூளு போட்டு பாருங்க அது மட்டுமே போது
ஆ ஓகே ஓகேங்க
அது மட்டு போட்டு நீங்க என்னென்ன எலும்ச்சம்பழலா அத் போடவே தேவ கெடயாது மஞ்சத்தூளு மிளக் மஞ்சத்தூள் லைட்டா போடுங்க மல்லித்தூள் லைட்டா மெளகாத்தூளு கேஷ்மீரி பொடியு எல்லாம் போட்டுக்குங்க கான்ஃப்ளவரு லைட்டா மைதா அவ்ளதா எல்லா கலக்கிவுட்டு கொஞ்ச போட் நீங்க மிஸ் பண்ணியே வச்சுக்கலா நீங்க மிஸ் பண்ணி ஒரு டப்பால வச்சுக்கலா அப்பப்ப கொஞ்ச கொஞ்சமா போட்டு கொஞ்ச கொஞ்சமா எடுத்து அள்ளி போட்டு நா மிஸ் பண்ணி போட்டுக்குவ ஆ இப்ப நாங்களா வந்து ஒரு அஞ்சு கிலோவுக்கு எடுத்து வச்சுக்குவோ அந்த ரிசிப் ரிசிபி வந்து அஞ்சு கிலோவுக்கு போட்டு வச்சுக்குவோ கலந்து வச்சுக்குவோ அப் பப்ப வந்து சிஸ்டிஃபை வரம்போது கொஞ்சோண்டு எடுத்து கிண்ணில போட்டு த லைட்டா தண்ணிய ஊத்தி அப்டியே பெனஞ்சு அப்டியே மஷ்ரூம போட்டு அப்டியே போட்டு அ எடுக்கறதா போட்றதா அப்பப்ப போட்றதா நாங்க அப்ப அப்ப போய் கலக்கி கொஞ்ச கொஞ்சமா போட்றதுலா கெடையாது ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோன் கலந்துவச்சிக்குவோ நாங்க அஞ்சு கிலோ பத்து கிலோனு கலந்துவச்சிக்குவோ
அதா அதா
ஆமா
வீட்டுக்குன் போடம் போது நம்ம கொஞ்ச கொஞ் கொஞ்சமா அப்போதைக்கு ரெடி பண்ணிக்லா நீங்க ஹோட்டலுக்குன் பண்ணம்
ஆமா நாங்க பத்து கிலோ பாஞ்சு கிலோன்னு போட்டு வச்சுக்குவோ ஒரு ஒரு ட்ரம்மு ஃபுல்ல வச்சுக்குவோ அப்பப்ப எடுத்து எடுத்து போட்டுக்குறதா
அ ஆ நல்லா எண்ணெ காஞ்சதுக்கு அப்
நல்லா இருக்கு நல் ஆமா நல்லா காயணு காஞ்ச ஒடனே லைட்டா காஞ்ச ஒட்னே போட்ட ஒட்னே லைட்டா ஆஃப் பண்ணிக்கணு லைட்டா ஸ்லோ பண்ணிக்கணு
ஆ
ஆ ஒங்களுக்கு என்ன ரெசிப்பினு வேணுன் சொல்லுங்க நா வேணுமா ரெசிப்பு வேணுமா நாங்க அனுப்புனாலு அனுப்புவோ அனுப்புறோ மஷுரூம் சிஸ்டிஃபைவ் வேணுங்ளா ஒரு அம் வோ பட் டுக இதே மாரி பெஷலா இருக்குறது வாழயில ப்ரோட்டான்னு ஒன்னு இருக்கு
ஆ
அது பனனாவா வாழையிலைய நல்லா வாட்டி கீட்டி நல்லா உள்ள போச்சுனா அது நல்காருக்கு டேஸ்டா இருக்கு அது சிக்கன்ல செய்யலா வெஜ் ஜிடேரியன்லயு செய்லா
ஆ வெஜிடேரியன்ல எப்டி செய்வீங்க
மஷ்ரூமு தா அதலாங் கெடையாது அதலாங் கெடையாது மஷ்ரூமு தா
ஆ ஓ மஷ்ரூம்ல அந்த டேஸ்ட்டு குடுத்துரு அந்த
து இதெல்லா வச்சனா சுத்தப்படாது மஸ்ரூம வந்து ஆமா மஸ் மஷ்ரூம வந்து கரிமாரியே நல்லா வேக வச்சீன்னா நல்லா கரிமாரியே
அதா அந்த நான்வெஜ் டேஸ்ட்டு அப்டியே குடுக்
ஆமா அது வந்து வந்து சுக்கா வறுவல் மாரி பண்ணனு அந்த கிரேவி வந்து சுக்கா வறுவல் மாரி பண்ணனு அது போட் டு சுக்கா வறுவல் மாரி போட்டு மஷ்ரூம வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கிட்டா போது இந்த மஷ்ரூம் சுக்கா கிரேவி மட்டு எடுத்து அந்த மஷ்ரூம போட்டு அப்டியே ஒரு பெரட்டு பெரட்டி அப்டியே எலையில வச்சு கிரேவி ஆயிடு அப்டியே எலையில வச்சு அப்டியே சூடு பண்ணி நல்லா கட்டி நம்ம இட்லி குக்கர்ல வச்சாவே போது வீட்ல செய்யணுமா வீட்லயு குக்கர்ல வச்சாலே போது நல்லா வெந்தும்போ சும்மா அப்டியே சாப்டா மல்லிகப்பூ மார்ருக்கு
நல்லா இருக்கு அந்த புரோட்டா நல்லா ஊரி
ஆமா ஆமா ஃபஸ்ட்டு வந்து நீங்க வாட்டிரனு லைட்டா வாட் டிற்ணு பொரோட்டாவ லைட்டா வாட்ணு நம்ம வீட்ல செய்யணுனா தோசக்கல்ல போட்டு வேனா வாட் ட்டிட்டு அத எடுத்து வச்சுட்டு எலைய வந்து தோசைகள்ல பண்ணும் போதுலா நாங்க வந்து பெரிய தோசகல்லு வச்சிருப்போ
ஆ
அதுல போட்டு பெரட்டிருவோ நீங்க வீட்லனா தோசக்கல்ல போட்டு நல்லா எண்ணெல்லா ஊத்தாம நல்லா பெரியதா போட்டு வாட்டி அப்டியே உள்ள வச்சு அப்டியே கட்டி மஷ்ரூம ஃபஸ்ட்டு கீழ மஷ்ரூம கிரேவி வச் சு மறுபடியு பொரோட்டா மறுபடியு வ கிரேவி அதுக்கப்றமா மஷ்ரூமு பொரோட்டா எல்லாக் கட்டி உள்ள ஸ்டீமுக்குள்ள வெக்காம நாங் ட்ருப்போ நீங்க நம்ம வீட்ல செய்னும்னா இட்லி கொப்பரைல வெக்கிலா
இட்லி குக்கர்ல ஆ ஆ செரிங்க நா கண்டிப்பா எனக்கு இப்பியே சாப்புன்னு போல இருக்குத் ந ட்ரை பண்றே எங்க வீட்ல புரோட்டா லா புடிக்கு பட் ஆனா நா வீட் ஃப்ளோர் தா போடுவே ஆ மை இதா போட மாட்டே நானு
வீட்ல வீட்ல போட்டா நல்லா இருக்காது
இல்ல வீட்ல போட்டா நல்லா இருக்காது ஆ
மைதா நமக்கு அது மைதால குடுக்கற புரோட்டா மாரி வீட்ல வராது வீட் ட்ல வந்து என்ன வீட்ல செய்றது ரெம்ப டேஸ்ட்ருக்காது நம்ம சாப்ட்டுக்லா என்ன நமக்கு வந்து சுகரு கொழுப்பு ஏறாம இருக்கிறதுக்காக வீட்ல செய்றத் வீட்ல வந்து செஞ்சுக்லா
உம்
ஆனா மைதலா செஞ்சா தா ப்ரோட்டா நல்லா இருக்கு
ஆமாங் எங்க வீட்டுக்காருக்கு வந்து மைதல செஞ்ச தா புடிக்கு ஆனா நா கொழந்தைங்களுக்காக வீட்ல செய்வேனா வீட்டுக் ஒன்னு அப்றோ கொஞ்ச ஆட்டாவு இது போட்டுக்வே மைதாவு போட்டுக்குவே ரெண்டையு மிக்ஸ் பண்ணி அவருக்காக கொஞ்ச செய்வே இல்ல அப்டினா கொழந்தைங்களுக்கு மட்டு செய்யும்போது ஆட்டா மட்டுமே போட்டுக்வோ நானு அதிகமா நம் மைத் த யூஸ் பண்றதுல வச்சுக்கோங்களே
நம்ம அதே மாரி அதுலயே வந்து பிரியா பிரியாணியு அதுலயே போட்ருவோ வாழயிலேயே பிரியாணியு செய்வோ மஸ்ரூ அதுலயு மஷ்ரூம் தா வரு
ஆ
அது ஆமா மஸ்ரூம் பிரியா து வாழ இலைல அதே மாரி வாட்டி மறுபடியு அதலியே காட்டி அதே மாரி நாங்க கோ ஸ்டீமில வச்சுர்வோ
எது இந்த புரோட்டா வாழயில புரோட்டா பண்றீங்ளா அதே மாரி ட்லேயே பண்ணுவீங்ளா பரவாலைங் திருச்சில வேனா உங்க ஹோட்டல் சொல்லுங்க நாங்க வந்தங்னா வந்து சாப்புறோ
சில வந்து சங்கீதா சீ சங்கிதா
ஆ அது எங்க இருக்குதுங்க
திருச்சிக்குள்ள வந்தாவே போது அங்க ஃபேமஸான கடையே அதா
அப்டிங்ளா செரி செரிங்க செரிங்க நாங்க வந்தோனா வந்து சாப்புறங்கங்க
ஓகே ஃபேமிலியோட வந்து வாங்க ஃபேமிலியோட பாருங்க சாப்டுங்க
என்னங்க
ஃபேமிலியோட வாங்க சாப்டுங்க எப்டி இருக்குனு சொல்லி ரிப்யூ குடுங்க
கண்டிப்பாங்க நீங்க சொல்ற இந்த வாழயெல புரோட்டாவே சாப் புனு போல இருக்கே
செரி செரி ஆ ஓகே
ஆ செரிங்க
செஞ்சு குடுங்க உங்க வீட்டுக்காரருக் செஞ்சு குடுங்க
ஆ இல்லைங்க அவருக் ரொம்ப புடிக்கு ஆ செஞ்சி குடுக்குறே நானு
செரி அப்பறம் ஊங்க வீட்டு வீட்டுக்கார்லா வேலைக்லா கர்ட்டா ந நல்லபடியா போறாருங்ளா அ
ஆ அது ஒண்ணு ப்ரச் சன இல்லைங்க அவுங்க எல்லா போய்ட்டு தா இருக்காங்க எனக்கு அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்ல சம்பளோ சொல்ல மாட்டாருங்க கேட்டாலுமே நானு இன்ன வரைக்கு மேரேஜ் ஆனதுலருந்து இப் இன்ன வரக்கு கேட்டு பாத்துட்ட அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்டின் கேப்பாரு நீ இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போற நீ ஏதாவ்து செய்ற மார் பத் காசு எதா இருந்தாலு நாந்தா இப்ப எது அஜஸ் பண்ணி கட்டி ஆவுணு அது நீ தெரிஞ்சு என்ன பண்ற உனகு நா வீட்டு குடுக்குறனா அவுளோ தா அப்டின்
அய்யயோ ஆ